சொல்லுங்க
வணக்கம்ங்க
வணக்கம்
இன்னிக்கு எப்டிங்க போச்சு நாள் உங்ளுக்கு ஓகே வா
ஓகேங்க இன்னிக்கு நல்லா நாள் போய்
ஆன்
உங்ளுக்கு எப்டி ஜாலியா இருக்க போல ஏ வழக்கம் போல எப்டி நல்லா தூங்கி எழுந்து சாப்ட்டு அ ப்ரோ
இன்னிக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிரஷர்ருங்க தலவலிங்க தலவலி நெறய எனக்கு ஒரு எனக்கு ஸ்கூல்ல ம் பயங்கர தலவலிங்க நெறைய ஒர்க் குடுத் க்கு பிரஷ்ஷேர் லெஷர் பிரிடியட் இல்லமா கண்டியூசா நா ரீச் பண்ணது அதனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சி இந்த செரி கெடையாதுங்க
பண்டிங்ளா கரெக்டா
கரெக்டா மேனேஜ் பண்ணீட்டேங்க ஒவ்வொரு ப்ரிடு பசங்க பசங்கள செம்ம அடி அச்சே பசங்ள
அ
எல்லா வேலையு பண்ணிட்டு சாப்ட்டுறதுக்கு கூட டைம் இல்லங்க இதுல வேற ம்க்ம் அங்க பசங்க அ குடுக்குறாங்க ஐஸ் டீ குடுக்குறாங்க அந்த டீ எங்ளுக்கு குடிக்கவே வம்பலங்க அப்டி இக்குது டீ வெறுத்துறுவோ வாழ்க்கையில காபில்லா கெடயாதுங்க டீ மட்டு தாங்க காலைல ஒரு டீயு மதிய ஒரு டீயு தராங்க
அ நீங்க குடுக்கீறிங்ளா
வாங்கி குடிக்கிறங்க
அ செரிங்க அ சின்ன சின்ன ப்ரேக் எல்லா கெடைக்குதுல்ல
கிளாஸ் டைம்ல டீ வந்து கட கடனு குடிக்க முட்ல சூடா இருக்குறதுனால வெச்சு போட்டு க்ளாஸ் டீச் பண்றோ ஆறி போது ஊத்திறோ பொறுமையா அது குடிக்க முட்ல கட கடனு ஊத்தினுதா இருக்குது சோ டீயு இந்த பிரேக் டைம்ல பசங்க லைன் ஃபார்ம் பண்ணி ரெஸ்ட் ரூம் அனுப்பனு அங்க சத்தம் போடாம இருக்கணு
அ
நெறைய இஸ்சு இருக்குங்க லஞ்சு அப்போ பசங்கள சாப்ட வைக்கணு அவுங்க சாப்பிடணு அதுக்கு பண்ணணு செய்யணு
ம்
ம் எங்களுக்கு சாப்ட்றது பத்து நிமிசோ சாப்ட்டு கட கடனு எடுத்து நா திருப்பி டென்த்துக்கு ஓட்னுங்க
வே நீ நீங்க சாப்ட்ற வரையு வேற ஆளுங்க யாரு பாத்துக்க ஆளே இல்லிங்ளா
சாப்ட்றாங்க அவுங்க அங்க பிலேஸ்ல பசங்க எல்லா வெளிய உக்காந்துக்கறாங்க கார்னர்ல நாங்க கிளாஸ்குள்ள உட்காந்துக்கறோ சுத்தமா எங்களுதே கத்திக்கினு கத்திக்கினு கத்திக்கினு கத்தி நாங்களே தா சாப்ட்டுக்கினு இப்டியேதாங்க போது லைஃப்பு லைஃப்ல்லா போச்சு இதுல வேற றாங்க காசு காசக்கறாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லா மேனேஜ் பண்ண முடிலங்க
சேரிங்க அட்ஜஸ்ட் பண்ணின்னிருங்கோ
அட்ஜஸ் பண்ணின்னு தாங்க இருக்கறோ என்ன பண்றது லைஃப் வேலைனு போனா எல்லா நல்லா தா நடக்கு
ம்ஹூம்
சேர் உங்ளுக்கு எங்கனா வெளில போனோ ஆசையா உங்களுக்கு எந்த ஊருக்குன்னா போனு எங்கனே ஊர் இப்போ ரீசன்ண்டா எங்கன்னா நீங்க போயிட்டு இருந்தீங்களா டூருக்கு
ஆமாங்கண்ண இப்போ நாங்கோ ஒரு ஃபேமிலியா கேரளாவுக்கு போய்ட்டு வந்தோ ட்ரிப்புக்கு
ஆ
கேரளா போம் போது எப்புடியோ ஒரு பஸ்ல போயிருந்தா ஜாலியா டான்ஸ்ல போட்டு ஆடி பாடி டேஞ்சர் ஜாலியா போனங்க ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ்ல நாங்க கேரளா போய்டோங்க கேரளாக்கு போயிட்டு அங்க ஃபர்ஸ்ட் ஒரு கோயில்ல நின்டு காலையில சமைச்சு சாப்பிட்டுங்க நா நாங்களே சமைச்சி சாப்டுவுங்க
இதுத்துதா இன்னிகே சமச்சு சாப்புட்டீங்களா இல்ல ஆளுகூட்ணு போனீங்களா இல்ல நீங்க பேமிலியா நெறைய பேரு போனீங்களா
ஆளுங்க தனியாக கூட்னு வருவாங்க அவங்க சமைச்சு எல்லாருக்கு போட்டுருவாங்க ஆமாங்க
நீங்க வந்து இப்போ உங்க இ கேரளானா ஒரு பிளேஸ்ல நீங்க எறங்கி ஷிஃப்ட் பண்ணுவீங்க அந்த ஷிப் முடிச்சு வர்றதுகுகுள்ள அவ்ங்க சமச்சு வெக்கணு அத
ஆமா ஆமா ஆமா நாங்க சு போய் சுத்தி பாத்துட்டு வந்துடுவோ கோயிலு அதெல்லா சுத்திப்பா அதுக்குள்ள அவ்ங்க சாப்பாடு எல்லா செஞ்சி வெக் கணு சாப்புட்டு அப்டியே கெளம்பிடுவங்க அப்புடியே வேற அப்புடியே வேற ஆ வேற வேற எடத்துக்கு அப்புடியே போயிட் ட்டு கொச்சின் ஃபுல்லா சுத்தி பாத்தோங்க ஒரு நாலு நாள் ஆயிச்சுங்க சுத்தி பாத்து
ம் எது எந்த ப்ளேஸ் ரொம்ப புடிக்கு புடிச்சுச்சு அட்ராக்ட் பண்ணிச்சு திருப்பி இங்க வரணு அப்டின்னு தோன்ற எடங்க வேற தெர இருக்குதுங்கள உங்களுக்குங்க
எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச எடம் வந்து சிவன் கோயில் இருக்கற பீச்சு தாங்க எனக்கு ரொம்ப புடிச்சி இருஞ்ச்சி
சிவன் கோவில் பீச்சி
ஆமாங்க அது அந்த எடத்துக்கு திருப்பி திருப்பி போணுனு ரொம்ப ஆச இப்ப அது வந்து ஃப்ரெண்ட்ஸோட போணுனு ஆச அப்புறோ எங்க பேமிலி போணுனு ஆசங்க ரெண்டு வாட்டி ஆச இருந்துது
ஆஹா இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப திருப்பியு பேமலி ஃப்ரெண்டஸ் சொல்றீங்க
அது இங்க வந்து ரிலேஷன் கூட போயிருந்தங்க ஃபேமிலி கூட போல ரிலேஷன் கூட போயிருந்தோ
ஆ
அவ்ங்க கூட்டிட்டு போயிடு இருந்தாங்க ஆமாங்க
அப்டியா சோ நீங்க ஃபேமலிய விட்டுட்டு ரிலேஷன் கூட அது மாரி போயிட்டு வந்தீங்க
ஆமா ஆமாங்க ரிலேஷன் கூட போயிட்டு வந்தோ
பேமிலிகுள்ளன்டு இப்ப போனது இல்லையா
ஃபேமிலி கூட ஒ இது மாரி ஜாலியா என்ஜாய் பண்ணது ட்ரிப்பு போனது இல்லைங்க கோயிலுக்கு போயிட்டு இந்த மாரி வே வேண்டுதல்லு இருக்கு அது மாரி காது குத்து பங்க்ஷன் இது மாதிரிதாங்க போய்க்கிறோ
காது குத்து பங்க்ஷன் வந்து அது ட்ரிப் கெடையாதுங்க மாரிதா நீங்க போனீங்க கேரளா கொச்சி அது அது மாரில்லா ஏ வேற ஊ ட்டி கொடைகானல் அந்த மாரி பேமிலிகுள்ள எதனா ஒரு நாள் தங்கி ஸ்டே பண்ணி சுத்தி பாத்துட்டு வந்துக்கீங்களா
அது மாரி ரீசன்ட்ட எது நடந்ததில்ல நா சின்ன வயசுல இருக்கும்போது நடந்துருக்குங்க இப்போ அதைய நேர இல்லீங்க இன்னைக்கி ல்லீங்க
ஆஹா செரி ஓகே இப்பதா நீ காலேஜ் படிக்கிறீங்கள காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு அவ்ங்க வேலைக்கு போன பிறகு உங்க மணில ஃபேமிலிய கூட்டு சுத்திக்காட்டி கூட்டுவாங்க அப்பதா அது முடியு ம் இப்ப ஃபேமிலல்லா என்னமாரி இன்னு அப்டியே இருந்துருவாங்க அதனால அந்த மாதிரி ம்
நீங்க எங்கன போயக்கிறீங்களா
நா கூட இப்பதாங்க போயிட்டு வந்தோ நானு எங்க ஹஸ்பண்டு எங்க பசங்களு எங்க அத்த பொண்ணு அவங்க பேமிலி ரெண்டு பேமிலி சேந்துன்னு நாங்க போயிட்டு வந்தோங்க நாங்களு கோவிலுக்குதா போயிட்டு வந்த மா ட்ரிப் எல்லா போல எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்தோ திருச்செந்தூர் கோவிலுக்கு போனோம் ரொம்பனால் ஆச சோ அந்த கோயில் பார்த்துட்டு அடி மதுர மீனா ட்சியம்மன் கோயில் பார்த்துட்டு அப்டியே கும்பகோணம் அப்டில்லா பாத்துட்டு அப்டியே குற்றாளம் பாத்துட்டு கன்னியாகுமரி பார்த்துட்டு வந்தோங்க
எத்தின் நாள் ட்ரிப்புங்க அது
அதுவந்து போர் டேஸ் ட்ரிப் நாங்க போர் டேஸ் போனோ பஸ்ட் டே புல் லா நேரா பஸ்ட் டே மட்டும் மதுரை மீனாட்சி கோயில்ல போயி இருந்ட்டு அங்க பாத்துட்டு அங்க தரிசனம் பார்த்துட்டு சாப்புட்டு அப்டியே நேரா திருச்செந்தூர்தா போனோ திருச்செந்தூர் டைமாயிடுச்சுட்டுல இல்ல ஓட்டலு தாங்க அங்க டேஸாமி ஒன்னா நாங்க ஹோட்டல்ல சாப்ட்டோ
ஆஹ் சேரிங்க சேரிங்
ஃபுல்லாமே மார்னிங் மா ஆப்டர்நூன் லன்ஞ்சு டின்னர் எல்லாமே சா எல்லாமே ஹோட்டல தாங்க
ம்
திருச்செந்தூர் நேர போனோ திருச்செந்தூருக்கு போயிட்டு அங்க பன்னெண்டு மணி ஒரு மணியாயிச்சி எங் ஹஸ்பண்டே ட்ரைவ் பண்ணதுனால ரொம்ப